கல சொல்லுங்க காலு இப்பதா கனெக்ட் ஆச்சுங்க ஆ ஆச்சுங்க ஆ
சாப்டாச்சிங்ளா
இப்ப தா போயிட்டு இருக்கே சாப்பட லஞ்ச்சிக்கி
ஓகே மேடம்
ம் நீங்க சாப்டாச்சிங்ளா
இல்ல மேடம் இப்ப இனிமேல் தா சாப்டனு மேடம் இப்பத ஒர்க் முடிச்சி வந்த வீட்டுக்கு
ஓகே
இனிமேல் தா சாப்புட்னு மேடம்
என்ன வொர்க் பண்ணிட்டிருக்கீங்க
பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்குறாங்க நாலு மணிக்கு வருவாங்க அவுங்களுக்கு ஹோம் ஒர்க்லா செஞ்சி குடுக்கணு உங்க வீட்ல பசங்க இருக்குத மேடம்
ஆ ஒரு பைய இருக்கா
ஓகே மேடம் நீங்க கொஞ்சோ லோவ் லோவ இருங்கு மேடம் கொஞ்சோ வாய்ஸ் மட்டு கொஞ்சோ இன்க்ரீஸ் பண்ணி பேசுங்க மேடம்
ஆ ஓகேங்ளா
ஆ இதா இப்பதா சாப்பட போறே மேடம் வீட்டுக்கு வந்திருக்குறே
சேரி சேரிங்க
திதர் நீங்க ஒர்க் பண்றீங்ளா
ஆமாங்க
ஓகே மேடம் எப்டி கிளைமேட்ல்லா எப்டி இருக்கு மேடம் உங்க ஏரியால
எங்க ஏரியா மழையு இல்ல வெயிலு இல்ல
ஓ ஹோ நேத்து எங்க ஏரியால வெயிலு நல்லா அடிச்சுது மழையு நல்லா பெய்ஞ்சுது
என்ன ஏரியாங்க
மழை ஒரு ஒன் ஹவர் பேஞ்சுது திருப்பியு வெயில் வந்து ஜாஸ்தியா அடிக்குது
ம் ஹு எந்த ஏரியாங்க
என்ன மேடம்
என்ன ஏரியா
கிருஷ்ணகிரி மேடம்
ஓ கிருஷ்ணகிரிலயா ஓகே பசங்க எத்தனாது படிக்கிறாங்க பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க
பசங்க வந்து பெரியவங்க நய்ன்த் படிக்கிறாங்க எயித்லந்து நய்ன்த் போய்ட்டாங்க சின்னவங்க ஃபோர் த்லருந்து ஃபிப்து வந்துருக்றாங்க
ம்
இத்தன் நாள் எங்க மே மாச ஃபுல்லா ஏப்ரல் மே ரெண்டு மாச லீவு எல்லா ஆட்ட போட்டுட்டு எல்லா பிரீயா இருந்துட்டு இப்ப ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போறதுனாலே எல்லா அவங்களுக்கு எழுப்பி கிளப்புறதுக்குள்ள போது போது இருக்குது இதுல வேற ஹோம் ஒர்க்ல்லா வேற செய் வைக்கணு
ம் ஓய்ஃபு
ஒய்ஃபு ஒர்க் பண்றாங்க மேடம் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க
ஆ
இத்தன நாள் ஹோம் ஒர்க் எதுவு இல்லயா அதனால ஹோம் ஒர்க் செய்ய வைக்கணு கே அல்லல்லாம் லன்ச்பேக் எல்லா ரெடி பண்ணி இதுக்கு முன்ன பசங்க ஸ்கூல் வேன்ல போயிட்டு இருந்தாங்க
சரிங்க
இப்போ இங்க ஸ்கூல் பக்கதா வீடு பக்க தா அது நா வண்டிலயே போய் விட்ருலா அப்டின் போய் விட்டுட்டு பிக்கப் பண்ட்டு வர மேடம் அதனால சரி நாலு மணிக்கு கூப்புட்ணு யாராவ ஒருத்தர் ப்ரீயா இருப்போ இன்னைக்குனா நேத்து ஒய்ஃப் கூப்ட்டாங்க பசங்கள ஈவினிங்கு ஈவினிங்கு நா கூப்புட்ணுன் சொல்லி இன்னிக்கி நேரத்தோட வந்ட்ட
ஓகே பி நீங்க என்னா ஒர்க் பண்ணிட்ருக்கீங்க
நானு இதே மாரிதா மேடம் ஸ்கூல் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூல் விசிட் பண்ணு மேடம் இந்த மாரி ஸ்கூல்ல குடுக்குறாங்கல்ல புக்ஸ் இந்த மாரிலா குடுக்குறாங்க இல்லயா அதல்லா கரெக்ட்டா பசங்களுக்கு எல்லா இது பண்ணதா அப்பற அந்த டிஃப்ரென்ட்லிபிள் ஸ்டூடண்ட்ஸ் இருக்குறாங் இல்லயா மாற்றுத்திறனாளி குழந்தைகள்ல
ஆமா
அந்த மாரி பசங்கள்ல்லா ஸ்கூல்ல ஒரு சில பேர் அட்மிஷன் போடாம இருப்பாங்க அந்த மாரி பசங்களையு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்ணு அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்ல ஸ்கீம்ல்லா குடுக்குறாங்க நெறயா அதெல்லா பேரண்ஸ்க்கெல்லா சொல்லி அவுங்களுக்கு வாங்கி தறே அந்த மாரி ஒர்க்கு பேரண்க்கு கவுன்சிலிங் குடுக்குறது அ அவுங்ள போய் ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேத் தரது அந்த மாரி ஒர்க்கெல்லா பாத்துட்டுருக்கே மேடம்
ம் செரிங் செரிங் சார் பரவாலிங்ளா கலம்போதா ம்
ம் இங்க ஒர்க்கு இதா ஏப்ரல் மே மாச எது இல்லாம சர்வே அது இதுன்றது இப்ப ஜூன் நாலாந் தேதி ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு
ம்
அதனால திருப்பியு இந்த மாரி ஒரு சில பசங்க ஃபிப்து முடிச்ச பசங்க இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒன்னாவ்த்லெந் அஞ்சாவத் மட்டு தா இருக்கு அவுங்கள ஆறாவ்து சேக்காம இருப்பாங்க அதே மாரி மிடில் ஸ்கூல்லா எட் எட்டாவது எட்டாவது எட் எட்டாவது வர தா இரு க்கோ அவுங்க வந்து அந்த நைன்த் சேராம இருப்பாங்க அந்த மாரி எல்லா இர்க்கறவங்கள கரெட்டா டேட்டா போட்டு அவுங்க பேரண்ட்டுக்கு சொல்லி அ எல்லா மோஸ்ட்லி ஸ்கூல்ல சேத்திக்கிறாங்க இல்லன்னா நம்ம பேசி அவுங்களுக்கு இது பண்ணி அப்பதா அவுங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல்லா வரு அமௌன்ட்டு அவுங்களுக்கு அந்த மாதிரில்லா இருக்குது அந்த மாரி போய்ட்டுருக்கு மேடம் ஒர்க்கு உங்களுக்கு எப்டி மேடம் ஒர்க் போது
எனக்கு நா இங்க ஒரு மொபைல் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க
சாப்ட்டீங்ளா
ஆமாங்க
எப்டி சாப்பாடெல்லா நைட் ஃபுல் இப்பயே செஞ்சு வெச்சிருவீங்ளா இல்ல ஈவினிங் ச சமைப்பிங்ளா
ஈவினிங் வந்துதா சமப்பே எயிட் ஓ க்ளாக் வீட்டுக்கு வந்துடுவே வந்து எதோ ஒரு டிஃபன் தான காலைலதிக்கு மதித்துக்கு காலைல சமச்சிடுவே
அ அ அ
ஈவ்னிங் சமச்சிக்கணு
ஓஹோ சரிங்க மேடம் பசங்களுக்கு என்ன உங்க நீங்க என்ன செஞ்சீங்கனா பசங்களுக் ரொம்ப புடிக்கும்
எ பையனுக்கு புடிச்சதுனா மீனு
ஓஹோ
அவ வந்து அ ஃபிஷ் அப்டின் சொல்லிட்டா போது எல்லாமே
சேரி சேரி ம் ம் ம் ம்
அ சிக்கன் மட்டன விடமே அவனுக்கு ஃபிஷ் ரொம்போ புடிக்கு இப்போ ரீசென் ரீசன் டேஸ்ல என்னோட பிரியாணிக்கு ஃபேன் ஆயிட்டா
சேரி சேரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லா வீட்ல எதாச்சு செஞ்சுது குடுப்பீங்களா இல்ல கடைல அ வாங்கி குடுப்பீங்களா மேடம்
வீட்ல செய்றன்னா இந்த பயிறு வகைகளல்லா வேக வெச்சு குடுத்துருவே மொளக்கட்டி குடுப்பே
ஓ ஓ அதெல்லா சாப்டுவாங்களா
ஆ சாப்ட்டுக்குவானுங்க
அது அப்டியே குடுக்கணுமா இல்ல வெள்ள அது மாறி எதாவ்து நாட்டு சக்கர போட்டு குடுப்பீங்களா
இல்ல இல்லைங்க பாசி பயிறு மொளக்கட்டி வச்சுட்டுன்னா அது அப்டியே அவன் ஸ்நேக்ஸ்க்கு கொண்டு போய் சாப்ட்டுக்குவா
ம் ம் ம் சேரி சேரி சேரி சேரி
ப்றம் எல்லா பயிர்களும் போட்டு கொஞ்சொ கொஞ்ச கொஞ்சமா ஓ எல்லா பயிறும் சேத்தி மிக்ஸ் பண்ணி கொஞ்ச கொஞ்சம் போட்டு ஒரு நாள் ஸ்நாக்ஸ்சு குடுத்து உட்ருவே
அ அ த எங்க வீட்ல அது என்ன பண்ணூ அந்த பயிரல்லா ஊற வச்சு அடதோச த அடதோச மாரி போட்டுறு அத மாரியா
ஆ அந்த மாரி பண்ண மாட்டேங்க நா வேக வச்சு குடுத்துருவே ஸ்நாக் க்ஸ் டைம் அவே சும்மா சாப்டறக்காக அப் ப்பறோ வந்துட்டு வேற என்ன செய்வே சத்துமாவு இருக்கு அவுங்க ஸ்கூல் டேஸ்ல கூட பண்ணுவே அந்த சத்து மாவு உரண்டப் புடிச்சு குடுத்தா புடிக்கூ அவனுக்கு அது குடுத்து விட்ருவே ஒரு நாலு ஸ்நாக்ஸ்க்கு அதுக்காக ஃபுல் ஹைஜீனிக்கே குடுத்தாலு அவே சாப்பட மாட்டா சோ எடைல வந்து வேற ஏதாவ் து பிஸ்கெட்ஸ்சு
அ அ அ
ஆ சிப்ஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ்சு எடைல கொண்டு போக சொல்லிருவே நம்ம ரொம்ப ஹைஜீனிக்கா போறோங்கிற பேர்ல அதையவே போட்டு திணிச்சம்னா வெறுத்துரு
ஆமா ஆமா அவுங்களுக்கு சழிச்சு போயிரு
அவனே ஐயோ போமா இது நல்லாவே இல்லம்மா கம்முனு போமா அப்பறோ அது வேண்டான்றுவா அதுனால செரி வாரத்துக்கு ஒரு தடவ அது
சேரி சேரி அதா எங்க வீட்லயு அதேதா இந்த மாரி பயிர எல்லாக் குடுத்து பாத்தோ இல்லன்ன ஒன்னதா சரி எல்லாத்தையு போட்டு ஊற வச்சு அப்டியே அரச்சு அ தோச மாறி வெங்காயம் எல்லா கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி எல்லா போட்டு ஒவ்வொர்
போட மாட்டாரு
ஓ ஓ அது மாறி குடுத்தா அது என்னன்னு தெரியாதே சரி தோச வித்தியாசமா இருக்குது அப்டின் சாப்ட்டுக்குவாங்க அந்த மாறி குடுத்தா இது பண்ணுவாங்க
தெரியாது சோ அதனால என்னன்னா பீட்ரூட் எல்லா சாப்ட மாட்டா பீட்ரூட் ரைஸ் ஒரு நாள் செஞ்சு குடுத்துருவேன் சோ அத வேற எந்த மாறி சாப்டுவான்னா பீட்ரூட் ட தோசயில மிக்ஸ் பண்ணிருவே
ஆ கலரா இருக்கூ
ஆ ரெட் கலர் தோச கேரட் வந்து தோச ஊத்தி கேரட் செரவி மேல போட்டு குடுத்துருவே
ஓஹோ எங்க வீட்லலா கேரட் பீட்ரூட்ல்லா எப்டி குடுத்தாலு சாப்ட்டுவா ஜுஸா குடுத்தாலு செரி இல்ல பொரியலா குடுத்தாலு செரி இல்லையா கேரட்டு சாத் த்தியு கலந்து இல்ல அது கேரட் சாதோ பீட்ரூட் சாதோனு குடுத்தாலு ஓடிடு
அ அது சாப்டுக்குவாங் கேரட் சாதம் பீட்ரூட் சாதொ சாப்டுக்குவா இருந்தாலு நம்ம எப்டி சேத் த்தனுமோ அதெல்லா சேத்தி விட்டலானு சொல்லிட்டு தோசேல ஒரு நாள் அடிச்சு வுட்டுருவே அப்றோ ம் அ காலேல இவே தோச மட்டு தான சாப்றா அது கொஞ்சோ ஹெல்தியா இருக்கட்டுமேனு கேரட் அது மேல அப்டியே செரவி விட்டு மேலே அப்டியே போட்டு குடுத்து நல்லா ரோஸ்டு மாரி மடிச்சு குடுத்துடோம்னா அது அப்டி சாப்டுகுவா நெய்ஊத்தி
அ எப்டியே ஒன தாஜாபண்ணி சாப்ட வக்கிறதா
என்ன பண்றதுங்க இனி இல்லா ஏதாவ் ஒரு டக்கால்ட்டி வேல பண்ணாதா சாப்பறா
அ அ
அமெரட்னம்னா அப்பறோ அது சாப்ட மாட்டா
அ மெரட்னால வந்து இப்பல்லா வேளேக்கே ஆகுறதில்ல எல்லா அவுங்க வழியிலே போய் ஏதாவ்து சொன்னாதா கேக்குறாங்க எங்க வீட்ல முருங்க கீர பொரியல்லா சாப்ட மாட்டாங்க அதனால முருங்கைக்கீரைய பருப்புல போட்டு கடஞ் சி முருங்க கீர கலவு கொழம்பு மாரி குடுத்தோனா அதுல எப்டி எஸ்ஸஸ் எறங்கிறு அப்டி கொழம்புல வச்சு சாப் உம்
கு நா ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கே முருங்கக்கீரய வந்து பறிச்சு வீட்டோட டெம்ப்ரே ச்சர்லே அது நல்லா உம் காய வச்சு வச்சு அதுல வந்து இது கருகாப்பிலு பறிச்சு அதயு அதே டெம்ப்ரேச்சர்ல வீட்டுக்குள்ளயே வெயில வைக்கக்கூடாதுங்க வீட்டுக்குள்ளே வச்சு காய வச்சு நல்லா மொறுமொறுனு எடுத்து வச்சிருக்கே சோ இந்த பருப்பு எல்லா இருக்குலங்க கல்லப்பருப்பு உளுந்து அதெல்லா போட்டு ஒரு ட்ரை ரோஸ் பண்ணி இதையும் அதுல போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி பவுட்ரு மாரி பண்ணி வச்சுட்டு அவனை இட்லி பொடின்னு சொல்லி ஏமாத்தி கொடுத்துருவேன்
ஓ அதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்தலாம்
ம் இட்லி பொடி அப்படின்னு சொல்லி மாரி கொஞ்சம் தேங்கண்ணா இல்லன்னா ஏதோ ஒண்ணு ஊத்தி குடுத்தோம்னா அத தொட்டு சாப்ட்டுக்குவான் இல்லன்னா தோச அ அவனுக்கு அளவா மாவு ரெண்டு கரன்டி மாவு எடுத்து அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் இத போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி தோசையும் ஊத்தி கொடுத்துக்கலாம்
செரி செரி சேரி ஓகே மேடம் இப்பதான் நீங்க கொஞ்சம் கெணத்துக்கு வெளிய இருந்து பேசுற மாரி பேசுறீங்க இன்னவரல கிணத்துக்குள்ள இருந்து பேசுறீங்க பாதிக்கு முன்னாடி இப்பதான் என்ன கரெ கரெ கரெக்டா சத்தம் கேக்குது என்னன்னு தெரில ஒரு நெட்ஒர்க் ஃபால்டா என்னன்னு தெரில
நெட்வொர்க் ஃபால்ட்ல்ல கொஞ்சம் இப்போதான் போல்டா சத்தமாக பேசுறே போல அவன கொஞ்சம் மெதுவாக பேசுன
ஓஹோ ஓஹோ நானும் என்னோட சரி எனக்குதான் வாய் ஸ் கேக்கலயா செரி வால்யூம் பட்டனல்லா இன்கீரீஸ் பண்ணி பாத்தே ஒருவேல கம்மியா கேக்குதே அப்டின் நெனச்சிட்டு இருந்தே இப்பதா கரெக்டா கிளியரா கேக்குது
ஓகே ஓகே
சேரி முடம் பாருங்க
ம்
இன்னும் பசங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியா கொடுக்கன் நா உங்க்கிட்ட வந்து டிப்ஸ் எல்லாம் சொல்றேன் ஒய்ஃப் கிட்ட அவுங்களையும் அதே ஃபாலோ பண்ண சொல்றேன் அ பசங்க ஹோம் ஒர்க்கெலாம் அடொ பிடிக்காமல் செஞ்சறாங்க அ
ஆ டியூஷன் தாட்டி விட்டுருவேன் சார் நம்மகிட்ட பண்ண மாட்டாரு அதனால பக்கத்துல டியூஷன் தட்டி விட்டுருவேன்
செர் செர் செர் செ
செரி மேடம் பாருங்க ஓ ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்